சார் வணக்
ஆ சார் சொல்லுங்க
சார் நல்லாருக்கீங்களா சார் ஆ சார் நல்லாருக்கே சார் நல்லாருக்காங்க சார்
அ சாப்ட்டீங்களா
ஆ சார் இனிமேல்தா சார் சாப்பணு சார் வீட்ல இப்பதா ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்காங்க இனிமேல்தா சாப்பணு சார்
இப்போதா ப்ரிப்பர் பண்ணிட்ருக்கீங்களா
சார் ஆமா சார் வீட்டுல பாப்பா இருக்காங்க அதனால கொஞ்ச ச இப்போ தா எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சு பண்ணிட்ருக்காங்க சார் வீட்டுல ஒர்க் பண்ணிட்ருக்காங் க சார் ஆமா சார் இன்னைக்கு ஹாலிடேய் சார் நா ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருக்கே சார் ஸ்டாப் நர்ஸ் முடிச் ஒர்க் பண்ணிட்டுருக்கே சார் எனக்கு நைட் டியுடி சார் இப்பதா கொஞ்ச ஃப் ஆமா சார் இப்பதா கொஞ்ச ஃப்ரீயானே சார்
ஓகே ஓகே சாப்புட்டிங் கு இப்போதா எல்லா சாப்பாடு செஞ்சுட்ருக்காங்க
சார் ஆமா சார் சாப்ட் அப்படியே கெளம்ப வேண்டியதுதா சார் சாப்ட்டு இன்னு ஒரு ரெண்டு மண்நேர இருக்கு சார் டைமிங் அப்டி சாப்ட்டு கெளம்புவே சார் நம்ம சார் நம்ம என்ன ஒர்க் பண்றீங்க சார்
நம்ம வந்து இப்ப பிடெக் ஐ டி பண்றங்க
சரிங்க சார் சரிங்க சார்
போய்ட்ருக்கிங்க
சரிங்க சார் நல்லது சார் சரி சார் நம்ம கூட பொறந்தவங்களா சார்
ம் மூணு பேர் டூ தங்கச்சிங்க
சரி சார் ஓகே சார் ஓகே சார் சார் உங்களுக்கு ஹாபி சார் என்ன சார் இருக்குது
ஆ
உங்களுடைய பொழுதுபோக்கு ஹாபிஸ் உங்களுக்கு புடிச்சமானது சார்
எனக்கு புடிச்சமானது தா பசங்க கூட ஜாலியா சுத்தணு
சரி சார் சரிங்க சார்
எங்கன்னா போயிட்டு வந்துனேக்கணு
சரிங்க சார் சரி
டிராவல் பண்ணினே இருக்கணு
சரிங்க சார் சரி சார் உங்களுக்கு பைக்னா ரொம்ப புடிக்குமா சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் என்ன வண்டி சார் வச்சுருக்கீங்க சார்
நம்ம வந்து ஆர் ஹச் டூங்க
சரிங்க சார் சரிங்க சார் அது மைலேஜு ரொம்ப ட்ராப் ஆகுமே சார்
ஆமா பட் இருந்தாலியு அது கொஞ்ச புடிக்கும்ன்றனால அத வச்சுட்ருக்கு
சார் ரொம்ப அது அதிக விலைய வராது சார்
இப்போ இருக்கிற இதில பாத்தா பைக் ரேட்டு அதிக சார் அதில இருக்குலையே அது அதிக சார் பழைய பைக்கா இருந்தாலு ரேட் அதிகமே சார்
ஆமா
சரி சரி
அது வச்சுட்ருக்கே பல்சர் வச்சுட்ருக்கே பிளாட்டினா அது வச்சுட்ருக்கேன் நெக்ஸ்டு கொஞ்ச இது ஆர் சி
செரிங் சார் செரிங் சார்
இப்பதா ஒரு ஒன்னு ஃபைவ் லாக்ல ஒரு பைக் வாங்கனார் போர் சிக்ஸ்டி அப்பேல்லால்ல
ஓகே ஓகே சார்
ஃப்ராண் நியூ ஃப்ராண்டு
சரிங் சார் சரிங் சார்
ம் நல்ல மைலேஜி ஓரளவுக்கு ஓகே நம்ம ஸ்பீட் மெயின்டெயின் பண்றது
ர்
ஸ்பீட் வந்து நம்ப ஒரு ஒன் ஃபிப்டிக்கு மேல போனுங்கன்னா ஃபிப்டீன் கெடைக்குதுங்க ஹண்ட்ரட்குள்ளே போனா ஒரு ன் ட்வென்டிக்கு மேல கெடைக்குது
அப்டிங்லா சார் ஆ என்ன சார் காரு கார் மாரி சொல்றீங்க இருவது கெடைக்குங்க நீ
ஆ அது வந்து பைக் வந்து இது ரேஸ்காகவே இதுப்
அப்டிங்களா சார் ஓக்கே ஓ
ஆ ட்ராவல்க்கு ரேஸ்க்காக அது அதா கம்மி மைலேஜ்லதா அது இப்ப நம்ம ஸ்பீட் கரெக்டா அது வந்து சர்வீஸ் உட்டுட் டே இருக்கணு சிக்ஸ் மந்துக்கு ஒன்ஸ் சர்வீஸு
சரி சார்
அதுல ஹேர் பில்டர் அதெல்லா மாத்திட்டே இருக்கணு
சரிங் சார் சரிங்க சார்
ஒரு என்னா ஒரு இஷ்யூன்னாக் கூட
சரிங் சார்
டி ஓடாது உடனே மெசேஜ் வந்துரு இங்க இந்த பராப்ளம் இருக்கு
ஓ அப்டி வந்துருமா சார் மெஸ்
ம் எல்லா ஜி பி எஸ் கனெக்ஷன் குடுத்துட்ருக்காங்க
பரவால்லயே சார்
நமக்கு ஆயில் கொறைஞ்சாலியு அதே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடு
சரிங் சார் சரிங் சார்
நம்ப எல்லா டிஸ்பிளே மாரி அததுலயே வச்சுருக்காங்க
சரிங் சார் சரிங் சார்
கக்கூடியே யார்னா தொட்டங்கன்னா கூட நம்மளுக்கு அடுத்த செகண்ட் கால் வரு
சார் இப்ப சப்போஸ் உங்க உங்க நம்பரு ரீச் ஆலைன்னா எப்படி சார்ரு
ஏ நம்பர் ரீச் ஆ ஆகலன்னா டேடி நம்பர் மம்மி நம்பர் இருக்கு
ஓ அப்படியா அதா கனெக்ட் ஆகிக்குமா சார்
ஆ அப்டியே இப்ப நானு வந்து அனதர் குடுத்திருப்பல்ல
ஆமா சார்
எந்து இருந்தாலியு ஒரிஜினல் இருந்தாலியு ஒரு டூப்ளிகேட் நம்பர்னு குடுத்து
ஆமா ஆமா சார் ஆமா சார்
அந்த மாரி குடுத்ததுல அது இருக்கு அது அப்பா அம்மாக் போவாது அப்டி எங்க மூணு பேருக்கும் மெசேஜ் வரலண்ணா
சரிங் சார்
போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அவுங்க குடுக்குற இதுல கம்ளெய்ன் போய் கொஞ்சம் இ நம்ம போய் இன்ஃபாம் பண்ணா அவங்க ஒரு நம்பர் மாரி தருவாங்கல்ல ஜி பி எஸ்
ஆமா சார்
அது வந்து ஆஃப் பண்ண முடியாது அதுக்கு வந்து இயர்லி பே பண்ணு மணி நம்ம அந்த இத் ஜி பி எஸ் ஒர்க் பண்றதுக்கு ரினியூல் பண்ணி உருறதுக்காகவே இயர்லி அது மணி பே பண்ணு
சூப்பர் சார் நா இன்னைதா சார் கேள்விபட்றே சார்
அது ரியலி ஒரு நல்ல இதுதா அது நம்ம இ இயர்லி பண்ணிவுட்னே இருக்கணு
சரிங் சார் சா சரி சார் சார் இது சார் சாரி சார் இப்போ அ இது சார் பேட்ரி வண்டியா சார் இல்ல நமக்கு பெட்ரோலா சார் சார் ஃயூல் டேங்க் எவ்வளோ சார் நமக்
நம்மளுக்கு வந்து ஃபுயூல் டேங்க் எவ்ளோ ஃபில் ஆகுதுன் கேட்டீங்கன்னா ஃபிஃப்டீன் லிட்டர் ஃபில் ஆகுது
பிப்டி லிட்டர் ச ஓ சூப்பர் சார் சூப்பர் சார் நல்ல லாங் போலா சங்க சார்
ஆ
பரவால்ல சார் நான் ஒரு இது வச்சிருக்கே சார் நா சும்மா சாதாரண ஸ்கூட்ரு ஒன்னு வச்சிருக்கே சார் பழைய ஸ்கூட்ரு ஒன்னு
ம்
அதா சார் யூஸ் பண்ணிட்ருக்குறே இங்க நியர் பை தா சார் ஹாஸ்பிடல்லு னால நமக்கு அங்க போயிட்டு வரனால நம்ம ஸ்கூட்டரே பெட்டர்ட்டுன்ட்டு போயிட்டு இருக்க சார் இப்ப பேமிலி இருக்கனால ஸ்கூட்ரு நல்லாருக்கு சார் அவ்ள லாங்க்ல்லா ஒண்ணு போத் தேவல சார் எதாவது லாங் போனும்னா நமக்கு டாகஸிக்குது புக் பண்ணிக்கலா சார் எமர்ஜென்சிக்கு இல்லைனா நமக்கு கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சார் ஆரப்பாளையம் அதனாலா ஒன்னு பிரச்சனை இல்ல சார் மதுரை டிஸ்டரிக் சார் அதனால அப்டி போயிட்ருக்கு ச ச நல்லாருக்கு சார் நமது ப ஸ்கூட்டர் பெட்டரா தெரியுது ஓ உங்களுக்கு
இப்போ ஸ்கூட்டி கூட ஒன்னு வாங்குறேங்க நெக்ஸ்ட்டு மந்த்து ஆடர் குடுத்துடுச்சு ஒன் அண்ட் ஆப் லாக் க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தா
சரி சார் என்ன பிராண்டு சார்
பிராண்டு் வந்து ஓலால தா
ஓலா சார் சார் நமக்கு ஓலா எப்டி சார் நமக்கு நெறைய கம்ப்ளைண்ட் வருதுன் சொல்றாங்களே சார் அது உண்மையா
எ கம்ப்ளைண்ட் வருதுதா
சரிங்க சார்
நம்ம கரெக்டா அது வந்து சர்வீஸ் பண்ணி மெயின்டென் பண்ணு
இல்ல சார் நம்ம த தப்ப இது கடை சார் நமக்கு பின்னாடி நம அண்ண வீடுக்கு பின்னாடி பக்கத்துல அங்க ஓலோ ஷோரூம் இருக்கு அதாவது சர்வீஸ் பண்ற சோரூம் இருக்கு சார் இப்ப பாத்தன்ன ஒரு பத்து இருவது வண்டி எப்பவுமே நிண்டு ட்டுருக்கு சார்
ம்
சர்வீஸ் வண்டி நின்றுட்டே இருக்கு நம்ம அண்ண அத எடுக்கணு இருந்தாப்டி அத சொன்னே நல்லா செக் புக் பண்ட்டு கூட எடுங்க ஏ அவசர பறீங்க அப்டின்னே இல்ல தம்பி நல்லா வண்டி சொன்னங்க அதனால சார் ஒடனே எனக்கு ஸ் பாத்தச்சு பரவல ஓலாவே நல்ல பிராண்டுதா
ஏ இல்ல சார் அது வந்து இப்ப எலக் எக்ட்ரிகனாலே நம்ம பெட்ரோல்ன்னா நா எப்போனாலு அச்சு ஓட்டிக்கலா நம்ம சர்வீஸே பண்ணாலே ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னா கூட அச்சு ஓட்டலா இது
சரி சார் சரிங்க சார்
ட்ரிக் பொறுத்த வரைக்கு ஒரு சின்ன பால்டைஸ்னா கூட அப்படியே ஃபயர் ஆகி மொத்தமா இதுவாயிடு
அப்படிந்தா சார் சார் உன்னொன்னு கேள்விப்பட்டே சார் நம்ம இதுல யூடியூப்ல நண்பர் ஒருத்தர் பேசுனாரு சார் இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு ஏன்னா நமக்கு ஆர் டி ஆஃபிஸ் தா போகும் எலக்ட்ரிக் பைக் பொறுத்த பொ பொறுத்தளவுக்கு ஆர் டி ஆபிஸ் போய் கம்ளைண்ட் ரிஸ்டர் பண்ணிட்டுதா நம்ம பண்ணவே முடியு
அம் ஆமா ஆமா
அப்படிங்களா சார்
ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துப்பாங்க கேசு நீங்க ஆர் டி யோ கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டுதா இங்க வந்து இது பண்ணணு
அதுக்கு எதாவது காசு எது பே பண்ணுமா சார் செரிங்க சார் பே பண்ற மாரி வராது இல்ல சார் இது ப்ராசஸ் பெருசா இருக்கே சார் நம்ம வண்டிக்கு நம்ம கம்ளைண்ட் பண்ற கம்ளைண்ட் ஆயிருச்சு நம்ம ஏ சார் நம்ம ஆர்டியோ ஆஃபிஸ் ஏ சார் போகணு சார் எனக்கு அது புரியவே இல்ல சார் எனக்கு
இப்ப உங்களுக்கு லைசன்ஸ் வேணுனா எங்க போறீங்க
சார் ஆர்டியோ ஆஃபிஸ் போணு சார் இப்ப வந்து ஆன்லைன்ல வந்துச்சுங்க சார் நமக்கு
ஆன்லைன்ல வந்துச்சு இருந்தாலியு வந்து சைன் போடுது ஆர்டியோ தானே
ஆமா சார் ஆமா சார் செரிங்க சார்
அப்டினு நம்ம போய் கம்ளைண் குடுறதுனா போலீஸ் ஸ்டேசன்லே எடுத்துக்க மாட்டாங்க
செரிங்க சார்
அவ்ளோ சீக்கிரத்தில ஏனா கம்பெனிக்காரவங்க வந்து ஆர்டியோ கிட்ட வந்து பர்மிஷ் வாங்கியிருக்கணு அந்த ஷோரூம்கார வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பா
செரிங்க சார்
இந்த மாரி வச்சிருக்கோ இந்த மாரி எதுனா இஷ்யூ வன்ச்சுனா உங்ககிட்டதா வருவாங்க
ஆஹ் ஆஹ்
அதனால அது ஐ அர் அஃபிசியல் கிட்ட போனா சீக்கிரமா முடிஞ்சிடு
சூப்பர் சார் சூப்பர் சார்
அதனாலதா அவங்கிட்ட போ சொல்றாங்கனு நெனைக்கிறே
செரிங்க சார் செரிங்க சார் அ அத சார் இப்போ அது அவங்ளுக்கு ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் ஆச்சா சார் புக் பண்ணி
ஆஹ் இப்ப நெக்ஸ்ட் மந்த் ஸ்டாட்
அப்டிங்களா சார் அவ்ளோ ப்ராசஸ் சார்
ஆமா ஃபாட்டி டேஸ் வந்து புக் பண்ணதுக்கத்து பாட்டி டேஸ்சு அவங்க நம்ம சொன்னதுக் கு தா வந்து ரெடி பண்ணி தராங்க
அப்டிங்களா சார் சார் இங்க மதுரயில பாத்தீங்கன்னா சார் நமக்கு வண்டி ஒரு பத்து வண்டி பக்கோ நி ன்னுடே இருக்கு சார் அதெல்லா எப்டி சார் குடுக்க மாட்டாங்களா சார்
இ தருவாங்க ஆ நன் நீங்க கேக்குற கலர் இருக்குல்ல இப்போ சில பேருக்கு ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு கலரு அந்த டிசைன்ஸ்லா தே சொல்லுவாங்க
செரிங்க சார்
இல்லனா அவங்க போட்டோஸ் வச்சிருப்பாங்க அந்த போட்டோஸ் வச்சு அவங்க ஷோரூக்கு அம்ச்வுட்டர்லா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க அம்ச்சு வுடுவாங்க
செரிங்க சார் இப்போ கலருக்கு ஏதாவது ஏத அமௌண்ட் ஏதாவது அதிகமாக கட்ணுமா சார்
இது சேம் அமௌண்த கலர் க அமௌண்ட் கட்ட தேவ இல்ல அமௌண்ட் சேம் தா என்ன டெலிவரி சார்ஜஸ் அப்டி கொஞ்சோ ஆட் பண்ணிக்குவாங்க
சார் யமகா வெரினா இருக்குல்ல சார் வண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அ அதுல கலர் வந்து ஒயிட் கலர் ஒரு ரேட்டு சார் பிளாக் கலர் ஒரு ரேட்டுங்க சார் பிங்க் கலர் ஒரு ரேட்டு கேள்விப்பட்டுருங்களா சார்
இல்ல அது ரேட் கேள்விப்பல்லேயே
இல்ல சார் நம்ம கார் மாரி தா சார் அந்த வண்டி எமாகா வெரினானு சொல்லி ஸ்டாடிங்ல விட்டாங்க சார் நம்ம ஓனர்ரு சார் ஒருத்த வாங்கனாரு ஆஹ் ரேட்டு வந்து பாத்தீன்னா உங்ளுக்கு கலருக்கு வந்து ஒரு ரேட்னு சொல்லி ரெண்டாயிரோ மூவாயிரம் அதிகமா சொன்னாங்க சார்
ஹ அவ்ளோதா ஸ்மால் டிஃரென்ஸ் தா ஆகு நம்ப மீதி இருந்தாத கொஞ்சோ நெறைய டிஃப்ரன்ஸ் ஆகு வந்து வேற என்னா கலர் பெயிண்டிங்லே வந்து சில பேர் டிசைன் பண்ணுவாங்க எங்ளுக்கு பெயிண்டிங்லே டிசைன் பண்ணி தாங்க நேமு அப்டின்னு ஷோரூம்லயே கேக்குவாங்க கலர் எனக்கு வந்து இந்த மாரி கலர் தா வேணு வேற எந்த கலர்ரு எனக்கு வேணா
சேரிங்
அப்டின்றவங்களுக்குலா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மத்தா எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க
சேரிங்க சார் சேரிங்க சார் நம்பரு அப்ப அவங்களே குடுத்துருவாங் சார்
ஆமா
ஓகே ஓகே
நீங்க எலக்ட்ரிக் பெஸ்ட் பண்லா ஏன்னா இப்ப வந்து பெட்ரோல் ரேட் ஏறுதுதில்ங் ளா
சார் எத்தனால் பெட்ரோல்ன்னு சொல்லி சொன்னாங்க சார் அது எப்டி
ஆமா எத்தனால் பெட்ரோல் போட்டா வந்து பைக்கோட இன்ஜினோட வே ல்யூ வந்து சீக்கிரமா போயிடு
அஜிஜோ என்ன சார் இப்டி சொல்றீங்க
உண்மையாவேதா அது வந்து இப்ப எத்தனால் யூஸ் பண்ணாலே நம்ப பைக் இன்ஜின் இருக்குங் பாத்தீங்களா சீக்கிரமா தேய்மான ஆயிடு அது
சார் அது தகுந்தமாரி மேனிபேச்சர் பண்ணிப்பாங்களா சார்
இல்ல இல்ல எத்தனால் யூஸ்சே பண்ணக்க கூடாது பெட்ரோல்கு ஆமா இப்போ நான் வந்து அப்ரிலாப் பு ஃபைவ் லக் பைக் வச்சிருக்கனா நீங்க வந்து நார் இன்னோர் ஒரு பெட்ரல் வந்து நூத்தி பத்து ரூாய்க் போடுவிங்க
பா சார்
நா போடற பெட்ரோல் வந்து நூத்தி தொண்ணூறுபா நூத்தி எண்பது ரூபா ஏன்னா அதுல எத்தனாலே மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க ப்யூர் பெட்ரோல் அது
சேரி சார் சேரி சார்
இது வந்து காஸ்ட்லி பைக் இது கொஞ்ஜோ
அத அதா
இதுல் லோக்கல்தூ போட்டா
சார் இப்ப உங்களுக்கு அது பெட்ரோல் இருக்கா சார் உங்களுக்கு நூத்திண்ணறு ரூவா சொன்னீங்களா சார் அது தனியா பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கா சார்
பெட்ரோல் ஸ்டேஷன்னா வந்து பெரிய பெரிய பெட்ரோல் ஸ்டேஷன்ல மட்டுந்தா கெடைக்கு இப்ப நம்ம ஏரியாலே பாத்தீங்கன்னா வந்து பாரத்ல கெடைக்குது ஹச் பில கேடைக்குது இண்டியன் இது மூணத்துல மட்டுந்தா வந்து இது மூணுமே வந்து ஐ வி எஸ்ல இருக்
சார் இந்த நாராயணா இதெல்லா சார்
அதெல்லா லோக்கல் பிராண்ட் லோக்கல்ல லா கெடைக்காது மேக்சிமம் வந்து லோக்கல்ல கெடைக்காது ஏன்னா அவங்க எத்தனால் ம் கலக்காம கொடுத்தாலு இவங்க எத்தனால் கலக்கிறவாங்க இங்கே வச்சு
அத அதா சார்
அதா ஒட்டு ஒன் வீக் முன்னாடி கூட தூத்துக்குடியில யாரோ எம் எல் ஏ போய்யி செக் பண்ணிருக்காங்கள பெட்ரோல் பேங்க்ல பெட்ரோல் எத்தனால் எவ்வளவு கலந்து